ப்ரோ கேக்குதா எப்டி ப்ரோ ஏன்
எப்டி போது வேலலெல்லா பரவால்லையா
ஒனக்கு எப்டி போது வேல
ஏன்ன போ பரவால்ல ப்ரோ ப்ரோ இப்ப நம்ம இப்ப ஒரு சலூன் ஷாப் ஒண்ணு வெக்கனோம் அது நம்ம எப்டி இது பண்ணி பண்லா ப்ரோ எனக்கு வந்து இப்ப என் கிட்ட ஒரு த்ரீ லேக்ஸ் இருக்கு ப்ரோ இப்ப ஒரு சலூன் ஓபன் பண்ணோம் இல்லன்னா த்ரீ லேக்ஸ்ல ஓபன் பண்ணலா மா இல்லன்னா இன்னு நம்ம அதிகமா எதா இன்வஸ்மென்ட் பண்றமா இல்ல
ஒரு ஃபை லாக்ஸ் செவன் லாக்ஸ் மேல ஆயி
ஒ அப்படியா ஆஹ் இல்ல ப்ரோ அத அதான் ஓகே இல்ல நான் என்ன கேக்குறேன் பிரான்சைசி மாதிரி ஓபன் பண்ணலாமா இல்லன்னா நார்மலா நம்ம ஓனா ஏதாவது நம்ம நேம் பிராண்ட்ல
பிரான்சிஸ்ன கஷ்டம் ப்ரோ அது கொஞ்சம் காஸ்டு கஷ்டம் ப்ரோ நப்பத்தி அஞ்சு லட்சம் அந்த மாதிரி வரும் ப்ரோ
அஹ் ஓ அவ்வளவு வருமா
ஆமா ப்ரோ நீங்க ஒரு டென் லேஸ்ன்னா நீங்களே ஒனா ஆமா ப்ரோ
உம்ம் அதுதான் ப்ரோ ஐடியா இருக்கு சரி ஏதாவது ஒண்ணு பண்னுவோம் பிசினஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு சரி அதுதான் நான் ஆல்ரெடி இந்த அர்பனு சலூன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தன் சரி திடீர்னு வீட்ல ஏதாவது தனியா ஏதாவது பண்டைய அப்டின்ட்டு சொல்றாங்க சரி அதுதான் ஏதாவது சலூனு அந்த மாதிரி லைன்ல போ போலாம் பியூட்டிஷியன்ல ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்டின்ட்டு ஒரு ஐடியால இருக்கன் சரி அத்தான் இப்ப ஒரு கையில ஒரு த்ரீ அண்ட்ப் ஆப் லேக்ஸ் இருக்கு க்கு எப்படியோ ஒன்னும் ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் ரெடி பண்ணா ஓரளவு போட்டுரலாம் ப்ரோ செவன் லேக்ஸ்ல
ஓகே ப்ரோ அத ஐடியா பண்ண சரி அதான் உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் அப்டின்னு தான் ப்ரோ பண்ணேன் ஆ ஓகே ப்ரோ எனக்கு ஆமாம் ப்ரோ எனக்கு அதான் அந்த சேரு இந்த மாரி திங்ஸ் இந்த பியூட்டிஷியன் திங்ஸ்வு ஹேர் டிரையரு மத்தபடி எல்லாமே அந்த எல்லாமே வாங்கணும் ப்ரோ அது எங்க ப்ரோ வாங்கலாம் எங்க
பேரிஸ்ல இருக்கும் ப்ரோ
ஓ அப்டியா பேரிஸ்னா எங்க ப்ரோ நீங்க ஏதாது அரஞ்
ஓகே ப்ரோ இல்ல அதா ப்ப சப்போஸ் இப்ப நம்ம அஹ் என்ன சொல்றது இப்ப மொத்தமா ஏதாது நம்ப பர்ச்சேஸ் பண்றோம்னா ஒரே ஷாப்ல வாங்குற மாரி இருக்குமா இல்ல வேற வேற கடயில பர்சேஸ் பண்ற மாரிருக்குமா இல்ல எப்டி ப்ரோ ஹலோ
வேற கடயில ஒரு
ஆஹ் சொல்லுங்க ப்ரோ
பிப்டி பெர்சன் வேற எடத்துல வாங்லா பிப்டி பெர்சன் வேற எடத்துல வாங்லா எது கம்மியா இருக்கோ அது அந்த எடத்துல
உம்ம் ஓகே ப்ரோ
பண்லா
சரி ப்ரோ அதுக்கப்பறம் இது நம்ம ஆளு வேலக்கில்லா எப்டி ப்ரோ இப்ப நம்ம இதுவா யூனிசெக்ஸ் மாரி போறதா வெறு ஜென்ஸ் மட்டு போல்லாமா ப்ரோ ஆனா எனக் ரெண்டுமே பண்ற மாரிதா ப்ரோ ஐடியா அப்புன ஒரளவு லேடிசு ஜென்சு ஏத சம்பாரிக்கலா இதுல்லன்னா இது ஏதாது ஒன்னு ரன்னாவு இப்ப ஒரே நம்ம ஜென்ச மட்டு வச்சுருந்தனா ப்ரவி பெரியளவுல இன்கம் இருக்காது இப்ப லேடிஸ்ன்ருச்சுனா அவுங்களுக்கு கேரட்டீனு அது இது பெடிகியூர் மெனிகியூரு ஹேர்ஸ்டைலு அந்த மாரி ஏதாது நம்ளுக் இந்த ஏதாது அதா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாது மன்ட்டு வரு நம்ம ஏதாது ஒண்ணு இது பண்லா அதுக்குதா கேக்குறே நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது புரோஜனமா இருக்குல
ஹலோ ஆள் இருக்காங்க லேடிஸ் இருப்பாங்க
ஆஹ் ஆஹ் ப்ரோ வாய்ஸ் கேட்வே மாட்டுது ப்ரோ கொஞ்ச கொஞ்ச நல்லா பேசுங்ள
அதுக்கின்னு ஆல்ருக்காங்க ப்ரோ தனியா
ஓஓ அப்டியா ஆஹ் ஆஹ் ஆஹ்
அவங்கிட்ட சொல்லி வச்சா உங்களுக்கு ஆள் அனுப்புவாங்க அனுப்பும்போது
ஆ எனக்கு ஓகே ஓகே எனக்கு ஏதாவது ஆள அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ப்ரோ கொஞ்சம் எனக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு எதும் தெரியாது கொஞ்சம் என்ன சப்போர்ட் பண்ணுங்க
சரியா ப்ரோ வேற இப்ப நீங்க இதுல உங்களுக்கு என்ன ப்ரோ இந்த பீல்ட்ஓகேவா இல்ல எப்படி என்னதுன்னு கொஞ்சம் நீங்க ஏதாவது உங்க சைடு இருந்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்க அனுபவம் எதாது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு அதான் கேக்றேன் என்னா இது முன்னாடி ஒர்க் தான் பண்ணிந்தேன் எங்குமே நான் அதான் சலூன் ஒர்க் தான் பண்ணேன் இப்பதான் சேரி ஓனா போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்க
ஆமா கரெக்டா பாத்து மெய்டன் பண்ணாபோதும்
ஓகே ப்ரோ
ஒர்க் பண்றவுங்க யாராச்சும் ரெடி பண்லாம்
ஆஹ் அதாம் ப்ரோ கேக்குறேன் ஆளு எப்டி ப்ரோ கிடைப்பாங்களா ஆளு அவங்களுக்கு சேலரி அந்த மாதிரி எப்படி வரும் இல்ல அவங்களுக்கு நம்ம எப்படி என்ன பண்ணலாம் தங்குறதுக்கு இடம் குடுக்கணுமா ஹ
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு அவுங்களுக்கு பைய் தௌசண்ட் தேட்டி தௌசண்ட் அந்த மாரி கொடுக்குங்க கம்மியா இருக்கவுங்களுக்கு ஃபிப்டி தெளசண்ட் குடுக்கலாம்
உம் ரூம்ல நம்ம தான் ப்ரோ அரேஞ் பணும்
ஓகே ஆஹ்
கேக்குதா உங்களுக்கு
என்ன ப்ரோ
உனக்கு கேக்குதுங்களா ஓகே
ரொம்ப லோவா இருக்கு
அதான் உங்கதும் வந்து லோவாதான் இருக்கு அதுன்னு சொல்றேன் சொல்லுங்க இப்ப ஆஹ்
சரி ப்ரோ அதான் சரி ஆளு இத மாதிரி நம்ம எடல்லாம் நம்ம தான் கொடுக்கணும்றீங்க ப சரி இடம் கொடுக்கணும் சம்பளம் எல்லாம் நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும் ஏன ப்ரோ உம் சரி ப்ரோ நா என்னன்னு உங்களுக்கு நான் அப்படி என்ன எதுன கொஞ்சம் நான் வீட்டுல பேசிட்டு என்னன்னு கொஞ்சம் சொல்றேன் என்ன பட்ஜெட்டு என்ன ஏதுனு உங்களுக்கு டீட்டெயலா எனக்கு மட்டும் எப்படின்னு கொஞ்சம் பார்த்து பேசி ஈசி பண்ணி கொடுக்கம் கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கம் சரியா ஆளுங்க கொஞ்சம் வேலைக்கு லேடிஸ்லாம் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு கேள்ஸ் தேவை தேவைப்படுவாங்க ஆமா அது ஆனா கொஞ்சம் எஸ்பீரியன்ஸ் ஆளா வேணும் அது நம்ம ஏதாவது ஏ மொதுல ஆள் கொடுக்கணோமா இல்ன்னாயரு யாரும் சொல்லணும் எனக்கு ஐடியா இல்ல எப்படின்ட்டு அது யார் மூலியம் போகனும் அப்பின்ட்டு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் டி
ஆஹ் பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ
சரியா
அத நான் கைட் கைட் பண்றேன் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ அப்புறம் ப்ரோ வேற நீங்க ஏதாவது ஏதாவது சொல்லணும்ன்னா சொல்லுங்க ப்ரோ இந்த ஃபீல் பத்தி
ஆமாம் ப்ரோ நேறய இருக்கு ப்ரோ ஆஹ் ஆற்காடு ரிஜிஸ்ட் சைட்லயே வந்து டாட்டு இருச்சு பியூட்டிசன் இருக்கு இதுல வந்து மேக்கப் இருக்கு நெறைய எக்சட்ரா எக்சட் செட்டா இருக்கு ப்ரோ
ஆமா ப்ரோ நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா டாட்டு அந்த மாதிரி அது ஷாப் கூட நம்ம செப்ரேட்டா சும்மா இப்ப ஒரு சலூன்லையா அது இது மாத்ரி ஒரு தனியா ஒரு ரூம் மாதிரி வச்சு நம்ம டாட்டு ஷாப் மாதிரி வச்சு பண்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம் ப்ரோ அதுதான் செரி பாப்போம் ப்ரோ அது என்ன ஏதுன்னு நீங்க கொஞ்சோ சொல்லுங்க நம்ம பாத்து பண்ணிக்கலாம் ஆஹ் ஆமா இது கிளாஸா கூட எடுக்கலாம் ப்ரோ யாரா ஆமா யாராவது உம் ஓக்கே
கத்துக்கிட்டீங்கன்னா நெறைய இதுல இது மூலயமா இரு
ஆஹ் ஆமா ஆமா ஆமா இப்ப ஆமா அந்த கிளைண்ட்டு அவங்க அது இதுனு அப்படியே சலூனுக்கு வரவங்க கொஞ்சம் இத தான் இருக்கும் இதுன்னா இது அது பண்ணுவாங்க இல்லன்னா அது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி இருந்தா அதனால டாட்டுவும் போடுறது நல்லதான் நெனைக்கிறேன்
பாப்போம்
ஏதோ ஒருல இன்கம் வரும்ல நமக்கு
ஆமா சும்மா இருக்கரத்துக்கு ஏதாவது பண்ணி இன்கம் வர மாதிரி தான் ப்ரோ ச்ச
வேற ஏதோ ஒண்ணு கேக்கலான்னு இருந்தேனே உம் இந்த போர்டு கீடு அதெல்லாம் சொல்லணும் ஓக்கே லைட் போர்டு வேற என்
ஆஹ் லைட் போர்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ ஆள் இருக்காங்க பண்ணிக்கலாம் போர்டுலா
உம் உம் அதான் அதெல்லாம் சொல்லணும் லொகேஷன் மட்டும் நான் பார்த்து சொல்றேன் ப்ரோ எங்கன்னு நான் ஒரு ரெண்டு மூணு இடம் பாத்தேன்
பார்க்கிங் உள்ள பார்க்கிங் உள்ள பிளேஸா பாருங்க மக்கள் க்ரவுட் இருக்கற மாதிரி பாத்து
ஆஹ் ஆஹ் ஆஹ்
இல்ல தண்ணி
உம் உம்
ஆஹ் வாஷ் பண்ற இதுகேல்லாம்
இப்ப இது ஓனா போறதுக்கு நம்ம ஏதாவது செகண்ட் சலூனு அந்த மாதிரி வந்தா கூட எடுக்கலாமா ப்ரோ அது எப்படி ப்ரோ அது நம்மளுக்கு இன்னும் லாபம் தான ப்ரோ ஆனா அவங்க ரெண்டாவமா விட்டு போறாங்க அது எப்படி நம்ளுக்கு செட் ஆவும் அதா யோசி திராவு
ப்ரோ இல்ல சில பிரச்சனைகள்னால ச்சினாலும் வித்துட்டு போலாம் இது நிறைய இருக்கு அவங்க சுச்சுவேஷன் பொறுத்து இருக்கு
உஹம்
அதனால வந்து
உம்
சரி ப்ரோ சரி ஓகே ப்ரோ நா உங்களுக்கு என்ன ஏதன்னா உங்களுக்கு வீட்டுல பேசிட்டு
ஓக்கே ப்ரோ
உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம உங்கள அதான் லொகேஷன் மட்டும் தான் உங்களுக்கு நான் போய் பாத்துட்டு எந்த லொகேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ற நீங்க வந்து பாருங்க பாத்துட்டு நம்ம ஐடியா பண்ணிட்டு என்ன ஏதுன்னு அட்வான்ஸ் கொடுத்துடலாம் ஓகேவா ப்ரோ அதான் ஒரு எனக்கு தெரிஞ்சு நீ ஏதாவது உங்களுக்கு இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்டனரா பண்ற மாரி ஐடியா இருந்த கூட நீங்க ஏதாவது பண்ணா கூட பண்ணலாம் உங்களுக்கு ஐடியா இருந்தான் சப்போஸ் உங்களா ஹான் ஆஹ் அதான் லொகேஷன் நீங்க நான் பாக்குறேன் பாத்துட்டு ஆஹ் நீங்க பண்ணாலு பரவலா இல்ல நீங்க யாராவது உங்க ஃப்ரெண்டு சர்க்கிள் அந்த மாரி யாரா இருந்தா கூட சொல்லுங்க நம்ம பாத்து என்ன ஏதுன்னு பண்ணிக்கலாம் எனக்கு ஐடியா இருக்கு ஏன்னா நம்ம தனியா பண்ண அது பெரிய ஒரு து ஒரே ஒரையா இதா இருக்கும் இப்ப இன்வெஸ்மெண்ட் மாரி இருக்கும் நம்ம ரெண்டு பேர்னா ஓரளவு எதா இருந்தாலும் இருக்கோ இல்லையோ ஏதாவது பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அதுதான் கேக்குறேன் சரியா ப்ரோ
ஓக்கே ஓக்கே
நான் சொல்றன் ப்ரோ
ஓக்கே ஒக்கே ப்ரோ தைங்யூ ப்ரோ பாய் ப்ரோ